அதுவா அது அ நம்ம அதிகமா பேசிட்டோம்னு நினைக்கிறே
அதான் இல்ல லாஸ்ட நான் என்ன பேசுறப்ப கட்டாச்சுன்னு கேட்டா
ஆ அந்த சீரியல்ல வந்து ஒரு சின்ன பொண்ணை கல்யாணம் பன்னிட்டு வந்துடுவா என்கிட்ட அந்த முடியை பத்தி ஏதோ
என்ன ஆச்சுன்னா அந்த பையன் வந்து இதுக்கு முன்னாடி ஒரு பொண்ணு லவ் பண்ணி இருப்பா ஒரு குழந்தை வந் ந்து அந்த குழந்தை திருமணம் பண்ணுவாங்க சோ அதுல வந்து அவங்க வந்து அதுவு எட்டு வயசு குழந்தைக்கு எண்பது வயசு கிழவனை வந்து கல்யாணம் பண்ணி வப்பாங்க பணத்துகோசம் அந்த பொண்ணு குழந்தைக்கு மற மா மாருந்து குடுத்து மயக்க வச்சு அப்ப கல்யாணம் பண்ணுவாங்க யாருன்னா அவங்க அம் அவங்க அம்மா வந்து ஒரு விதவை சோ அவங்க வந்து கல்யாண இதெல்லாம் பாக்க கூடாது பாக்கவே கூடாது வெள்ள டிரஸ் போட்டிருக்கணு மொட்டா அடிச்சிருப்பாங்க இந்த மாதிரியான ஒரு பிராசஸ் அவங்க வந்து ஒரு ஓட் வழியா பாக்குறாங்க ஒரு வீட்டுல அதை பார்த்தாலு லாக் பண்ணிட்டாங்க அவங்க ரிலேட்டிவ்ஸ் சோ அதனால அவங்களால வெளிய வந்து அப்போதான் ஹீரோ என்டரியாகாரரு ஹீரோஒட ரெண்டோட மேரேஜ் அப்ப நடக்குது யாருன்னா அந்த சின்னப்பொண்ணோட அக்க அக்காக்கும் ஹீரோஓட ப்ரெண்டுக்கும் மேரேஜ் சோ அங்க வந்து வராங்க சோ இது நடக்கறத பாக்றாரு தட்டி கேக்றாரு அந்த அந்த கிழவா வந்து அந்த டைம்ல இறந்து போயறாரு அந்த பொண்ணுக் வந்து வெள்ள வேஷ்டி சட்டை வந்து போ அந்த வெள்ளை துணி வந்து அ அந்த பொண்ணுக்கு வந்து போட்டு அந்த பொண்ணு வந்து லைப் லாங் அந்த எட்டு வயசுல அந்த பொண்ணு அந்த வெள்ளை துணி கட்டுச்சுன்னா மொட்டை அடிச்சு அந்த பொண்ணு சாகர வரைக்கும் அப்படிதான் இருக்கு எங்குமே எந்த நல்ல விஷயத்துக்கு போகக்கூடாது அந்த டைம்ல வந்து அவங்க அம்மா வந்து அலுவாங்க ஏ பொண்ண காப்பாத்தூங்களே யாராச்சு அப்டி சொல்லிட்டு அந்த டைம்லத ஹி ஹீரோ என்டரி வந்து தலையையில கும்கு வச்சு இந்த மாதிரி அக்சப்ட் பண்ணிப்பார் அதுக்கு முன்னாடி ஹீரோ ஒரு லவ் ஸ்டோரி இருக்கும் அந்த லவ் ஸ்டோரி என்ன ன்னா இது மாதிரி வந்து அந்த பொண்ணு வந்து ரொம்ப டிப்ரஸ் ஆயிடும் என்ன அப்போ அந்த பொண்ணு வந்து அது கோழந்தானு அந்த பொண்ணுக்கு தெரியாது இவ வந்து அந்த குழந்தை வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வைக்கணும்ட்டுதா இப் மேராஜீஇன்ற ஒரு நேம் அந்த ஒரு இதுல வந்து கூட்டு வந்திருப்பா மத்தபடி அந்த குழந்தைக்கு என்ன தெரியும் ஒண்ணுமே தெரியாது அவங்க அம்மா சொல்லிருப்பாங்க உன் புருஷ உன் கணவர் அப்டியேலாம் சொல்லி குடுத்துருவங்கா அவளும் அப்டி அப்டியே இருப்பாங்க அத்னால கணவர் தணவரு இன்னு அந்த பொண்ணு ஐவண்ணு பொற்த்திருக்கு அது ஒரு கொழந்த அவ்ளோதா இவுர்க்கு இருவது வயிஸ் ஆகுற இவுரு எட்டு வய்ஸ் ஒரு கொழந்த ப்ரிதா அப்ப அந்த பொண்ணு வந்து ஒரு கடத்துல கண்டுபுடுச்சிட்டோ அந்த கொழுந்திய அதுக்கு முன்னடி என்ன சொல்லுனா அந்த ஹீரோ அந்த பொண்ண பாக்குறப் போ அ உன்னால எப்டி என்ன விட்டு உன்னோர்த்திய கல்லாண பண்ண முடுத்துது அவ அவுளோ அழக்கா என்ன விட அவளுக்கு பெரிய கூந்தல் இருக்கா ஏங்கூ ஏ முடிய விட அவ் ஒ முடி அழகாருக்கா நா வந்து இவ் இவ்ளோ நாள் இந்த முடில தான உன கட்டி வெச்சிர்ந்த எப்டி ஒன்னால போ முடிஞ்சிது அவ அவ முட் டியாலு உன்ன கட்டி இழ்த்துக்குனாளா அப்றொ அந்த பொண்ணு வந்து இந்த முடியால உண்ணக் கூட கட்டி வெச்சி முடியல் நா எதுக்கு இந்த முடின்டு கட் பண்ண போனா அந்த முடிய சோ இந்த முடிக்கு வந்து இவ்ளோ ஒரு ப்ளாஷ்பேக் இருக்கு அந்த ஒரு கதையில அப்பதிக்கி அந்த கொழந்தக்கு தெரிஞ் அந்த கொழ்ந்த அப்ப கூட என்ன சொன்னா உங்க முடி இப்டி இவ்ளோ அழகாரு சாஃப்ட்டா இருக்கு சில்கியாருக்கு அப்றோ வாசனயாரு அப்டின்லா சொல்லு சோ அது வந்து ஓல்டு ரொம்ப பழைய காலத்துமு அல வந்து இந்த முடின்றத் து ஒரு இம்போடன்ட் ஆனது
ம்
லேடிஸ் எல்லார்க்குமே இடுப்பு கீழ வர்க்கு முடி இருக்கு யாருக்குமே கம்மியா இருக்காது சப்போஸ் முடி இல்லாதவுங்க விதவ
ம்
உம்
சேரி ஏன்னா உங்கள்கிட்ட கேள்விகள் இருக்குறதா
புரியில
உங்ககிட்ட இதனா களிஜோக் விடுக்கத
கடிஜோக் விடுகத அப்டினு பத்தா இப்பொதிக்கி எதுமே இல்ல செரி ஒங்ககிட்ட கேக்குற கேக்குற கேக்குற அ செரி கேள்
அ நா எப்போது வருவ அனா ஒரு போது வரமாட்ட நா யார்
எப்பொழுது வரு
நா எப்போது வருவ ஆனா ஒரு போது வரமாட்ட நா யார்
அது ரெண்டுத்துக்கு ஒரே மினிங் தானே எப்போமே வருவே அனா ஒருப் ஒரு நாளும் வரமாட்டா ஒரு காலமு வரமாட்
ஆமா அவுங்ள வந்து நீ எதுர்பாக்க முடியாது
மழ
வேற வேற
காத்து வரு
வேர
உயிர்ருக்கா
இல்லல்ல அ நம்ப யூஸ் பண்ணுவோ அந்த வோட மழ வந்தா கூட யூஸ் பண்ணுவோ
புயல்
உம் ஜாதரல்லா பர்
சூறாவளி உம்
ஒன்னு மழை ஒண்ணு சொன்னோன்னே சூறாவலிப்புயலு ஏல்லாத்தையு போயிடுங்க
அதுஅது உம் நாலா உன்ன மாறி பேக்கப் வாங்க மாட்ட எது என்னது அது என்னது
நா எப்பயாவுதா வருவ ஆனா ஒரு நிச்சயமே இருக்காது நம்மல்தெல்லா ரொம்ப யூஸ் பண்ணுவாங்க
இரண்டாம் வரை
உம் யோ இது ஒரு பைத்தியோங்க ஒன்னே எங்கயோ ஓடிச்சி
சேரி சேரி விடு ஆஹ்
ஏ நா எப்ப வேணாலு வருவ ஆனா ஒரு போது வரமாட்டெ எப்ப வேணாலு வர்லா
போது
எப்போது ஒரு போது மாட்ட
உட மாட்டேன்னா
ஆமா நீ அது வந்து உறுப்வே சொல்ல முடியாது நமக் அது வந்து நம்மள பொறுத்த வரிக்கு அஹ் எண்ணிக்க மாறி நம்ளுக்கு
நம்மளுக்கு வருமா சிரிப்பே
நம்ம ஊருக்கு வருமா இன்னொன்னு வரவா நம்ம அதுதா டிப்பன் பண்ணி இருக்குமே
சந்தோஷோ
நோ அது இல்லன்னா நம்ளுக்கு அது அடுத்ததே கெடயாது
உம் அடு புரில ஃபஸ்ட்ல இருந்து சொல்லு
அது இல்லன்னா நம்மளுக்கு அடுத்ததே கெடையாது
உம் ஊ இப்போது வருவ ஒருபோது வரமாட்ட இது டுமாரோ நா இன்னைக்குடே
டுமாரோக்கு இன்னைக்கு டேவா
ஆஹ் இ நாள் ஒரு நாள் இப்ப இன்னைக்கு நாளு டெய்லியு டெய்லி டெய்லி டெய்லி ஒரு ஒரு நாள் வரு நாட்கள் நாட்கள் நாட்கள்
டுமாரோக்கு அக்யூரேட்டா என்ன
நாளை
ஆஹ் அதுதா ஆன்சர்
அதா நாளை டுமாரோ நாட்கள் அதா
ஒனி நாட்களா நாளைதா ஆன்சரே
அதா ஓ நாளை நாளை நாளை நாளை நாளைனு வரு திருப்பி அது இதுவாகாதுன்னு சொல்ற போனதுக்
ஏ இப் இப்போ உனக்கீ இருக்கு பட் உனக்கு நாள எப்டி இருக்கு
டுடே தா வரு
டுமாரோக்கு என்ன சொல்வே நா எப்பமே நியூஸ்ல கூட பாரு டுமாரோ ஹாலிடேனா நாளைக்கி விடுமுறை தா போடுவாங்க தவர இதோ நானது நாட்கள் விடுமுறைனு போடுவாங்களா
இல்ல நாளை விடுமுறை
ஆ நாளை விடுமுறைக்கு என்ன தமிழ் அ இங்கிலீஷ்ல என்ன
டுமாரோ
ஆ அதுதா நானு சொன்ன
ஓ நே தும் நாளைன்றது பதிலு
நாளைதா நா அது இப்ப நா அடுத்ததுன்னு சொன்னே நீ அடுத்தது வந்து நாள் வந் வருது வராது உனக்கு தெரியவே தெரியாதே நம்மள பொறுத்த வரைக்கு நம்மளுக்கு தெரி கிடயாதுல்ல அதுதா சொன்னே நம்மளுக்கு நிச்சயமே கிடையாதது
ஆமா நாளை எப்டி கெஸ் பண்ணேனா ஓரளவுக்கு
கரெக்டாதா கெஸ் பண்ணே
ம் சேரி
வெந்தமுரு
இல்ல நெக்ஸ்டு திடீர்னு பரிசுத்தமா மாறிட்டே
கெய் கெய் கெய் கெயோ
ஆவி ஆவி ஆனவர் உள்ள பூந்துட்டாரு திடீர்ன்னு செரி சொல்லு ப வேற வேற
வேறயா
சரி இரு நா ஏதாச்சி யோசிக்கிறே ம்ஹூ இது உன்ன கேட்டேன்னு நினைக்கிறே இத பஸ்ட் ம் சரி
ஆ இ அதற்கு இல்லாம வா கண்கள் இல்லாம அழுவோ அது என்ன அதுக்கு ரெக்கயே ஏதோ ஒண்ணு வந்திச்சு மனஷுனு ரக்கயே இருக்காது அதுக்கு ஆனா பறக்கோ கண்ணு இருக்காது ஆனா அழுகோ மனசு வந்து கண்ணே இருக்காது ஆனா அழுதுணு இருக்கோ உள்ளுக்குள்ள
ஆமா உள்ளுகுள்ள அப்டிப்பரதே ரத்த வடியோ
நீ சொல்ற கடி ஜோக் இல்ல இது கடி ஜோக் இல்ல இது இது வந்து விடு விடு இ விடுகத கு நா கடி ஜோக்தா சொல்லா மனசு எல்லாமே அக்செப் பண்ணிகுறே
சரி அப்ப கடிஜோக் இல்ல இத நம்ம கிரியேட் பண்றது ஆட் பண்ணிக்கோ நெக்ஸ்ட் டைம் இன்னொருத்தவங்க கிட்ட கால் பேசுறப்ப இது கேட்டுக்கோ கடிஜோக்கா நம்மளு ஒரு சயின்டிஸ்ட் ஆயிட்டோ கண்டுபிடிக்கிறோ நெறைய
ஆமா ரெக்க இல்லாம பறக் ரக்க இல்லாம பறக்கோ ஆனா அது கண் இல்லாம அழுவோ அது என்ன
ஆ பேப்பரா
ஏதோ ஒண்ணு அதுக்குள்ளே தண்ணிர் வருமா பேப்பருக்கு
தண்ணி ஊத்துனா ஊறிடு
தண்ணி இதுல தானா வரு
மேகம்
ரைட்
வானம் கரக்டா ஏன்னா மேக தா பறக்குது மழ மழைய பத்தி யோசிச்சே உ மழ அப்போ மழ அழுவு அப்போ மேகம் மேகம் தா எல்லாமே ஈஈஈஈ வித்தியா நா வந்து கிஃப்ட்ஸ் பண்றே நானு பரவாலே சேரி வா நெக்ஸ்ட் கால்ல கிஃப்ட் பண்ணறே பாய்
சேரி பாய்
உம்